ஹலோ. கேக்குதாப்பா ஆ ஆ கேக்குது கேக்குதுங்கப்பா. ஆ நா நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லார் நல்லா இருக்காங்களா
எல்லா ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா எப்டி போகுது உங்க ஊர் விவசாய கெல்லா எங்க பசங்களா எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா
சேரி சேரி சேரிங்க எங்க விவசாயொ மழ எல்லா இல்ல ரொம் இப்ப வெயிலு
உம் என்னப்பா நாங்கதா மழ இல்லன்னு கஷ்டப்படுறோன்னு சொன்னா நீங்களு இதே வார்த்தைய சொல்றீங்க
உண்மையாலுமேங்க இந்த ஒரு மாச சம் வந்து எங்களுக்குமே மழை இல்ல பாத்தா தா நாங்க ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோனு சொல்றது ஆனா எங்களுக்கு இங்க கீழேல்லா எப்படி வெயில் அடிக்குதோ அதுக்கே அதே அளவுக்குதா எங்களுக்கு வெயிலு
அப்டிங்களா அச்சோ நானா எங்க ஊர் சேறல்லா வேற இப்போ நல்லா நெல் வச்சுருக்கோ நெல்லு பாத்தீங்கன்னா இப்போ அறுவட டைமு வெயிலு சுத்தமா கெணத்துல தண்ணி இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க எங்களுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல க கரெக்டா இன்னொரு பத்து நாள் இருந்தா அறுவட முடிஞ்சு இப் இப்போதா அந்த டைம்ல இருந்தந்த அந்த வெளச்சல் இதுல தண்ணி நெறையா வேணு நெறையா ஊத்த ஊத்ததா அந்த நம் அதோடைய நெல் பயிரெலா வந்து பாத்திங்கன்னா கொஞ்சொ அ இதுவாகு வேறனது விருத்தியாகு பெருசாவது அது அதா முத்தர ஸ்டேஜ் இல்லைன்னா பிஞ்சி மாரி ஆகிடும் அந்த இது அந்த அந்த ஸ்டேஜ் இது அது கரெக்டா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு எங்களுக்கு மழ வந்துச்சுன்னு வச்சுக்கோன் இன்னும் நல்லா எங்களுக்கு விளைச்சல் வந்திருக்கும் எங்களுக்கு அறுவடைடும் இன்னும் அதிகம எங்களுக் லாபம் எடுத்துருக்கலாம் கரெக்டாக அந்தில் அந்த வந்து இந்த மாசம் எங்களுக்கு கின் பார்த்து மழ எங்களுக்கு இப்படியது வந்துருச்சு மழையை வரல வெயில் வெயில் வெயிலுக் கொளுத்தி அது பாவ பயிரெல்லாம் அப்படியே தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது கஷ்டமா இருக்கு தண்ணி பிரச்சன எங்கேயுமே இல்ல ஊரு க்குள்ளே வந்து எந்த யார் கிடத்துலயுமே தண்ணி இல்ல எல்லாரும் கொஞ்சோ எனக்கு கொடுத்துருங்களே கொஞ்சோ வர்ரறது எனக்கு கொஞ்சோ கொடுங்களேன் எப்படின்னு சொல்ல குடிக்க தண்ணி இல்லாத இப்போ அ நலமாக வந்துடுச்சு
ஓ ஓ ஆனா எங்களுக்கு வந்து அந்த அ எங்க ஊர்ல அந்த அளவுக்கு குடிக்க தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லா அப்படி வெயில் இல்ல எங்களுக்கு சொன்ன மாரி எங்க விவசாயத்துக்கு அல்ல ஹா போதுமான தண்ணி வந்து அங்கங்க நாங்க அ கால் கால்வாய் வெட்டி அங்க வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும் ரொம்ப வறட்சியால்லா இருக்காது ஆனா என்ன இந்த ஒரு மாசம் கொஞ்சு அந்த பற்றாக்குறை இருக்கு கொஞ்சோ பத்தாம அந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து இங்க மேக்சிமம் நா விளைய வைக்கிறது வந்து முட்டகோஸ் கேரட்டு அஹ் உருளக்கிழங்கு அப்புறோ பூண்டு
அதெல்லா எப்டி நீங்க விளை
அது வந்து நாங்க அந்த வித அத வாங்கி போடுவாங்க
ஆஹ் எப்டி எப்டி அது வதி கொஞ்சோ அந்த கடுகு சைஸ்ல தானே இருக்கு அந்த அத அது எப்டி நீங்க அப்டி அள்ளி அள்ளி போடுவீங்க என்னன்னா எனக்கு தெரியாது கேட்குற தப்பாண்ணிச்சு காத்திங்க ஆ ஆ
விவசாய நெலத்துல வந்து ஒரு அ பாத்தி மாரி ஒவ்வொரு இதுல அப்டி அப்டியே பிளாக் மாரி போட்டு போட்டு வச்சிருவாங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்கொயர் ஷேப்ல போட்டுட்டேனா ஒரு ஒரு ஒரு இதுக்கு கொஞ்சோஅந்த இடத்துல வந்து அப்டியே பொதச்சிருவாங்க உள்ள
ஆஹா எனக்கு இது ரொம் எனக்கு இது ரொம்ப நாளவே ஒரு டவுட்டுப்பா மாரி எப்டி அது விவசாய அந்த இதெல்லா வெளை வெக் க்கறாங்க அப்டின்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நா சொல்றே எங்களுடைய வீட்ல வேர்கடல போடுவோ வேர்க்கல எப்டி போடுவோனா ஹ ஏர் உழு து ஏறு உழுது ஒருத்தன முன்னாடி போயிட்டே இருப்பாங்க ஏறு ஒட்டிக்கிட்டு போயட்டு இருப் ப்பாங்க பின்னாடி நாங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வெதையா ஒரு ரெண் ஒரு அடி ஒரு அடிக்கி ஒரு அடி ஒரு அடி தள்ளி நாங் ஒரு ஒரு வெதையா போட்டுட்டு வருவோ அது வந்து கொஞ்சோ பெருசா இருக்கு
ம் அ
அள்ளி வேர்க்கடல அது அள்ளி ஒன் னு ஒன்னா போடுறதுக்கு எங்களுக்கு அந்த இது இருக் க்கு எனக்கு என்னனா அந்த கேரட்டு இதெல்லா சொல்றீங்கல்லையா அது குட்டி குட்டியா இருக்கு பாத்தருக்க அந்த வெதைய பாத்துருக் அந்த இதில ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்துருக்கே அந்த விதையை நா வந் வா அது எப் அப்டி நடணு தா எனக்கு தெரியல
ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து டிராக்டர் வெச்சு கொழூவீங்க நாங்களு அதே மாரிதா ஏர் வச்சு நீங் கொழுவுனா நாங்க டிராக்டர் ஓட்டுவாங்க டிராக்டர் ஓட்டி முதல வந்து ஃபஸ்ட் இருந்த ஃபஸ் என்ன விளைச்சல் போட்டு எடுத்தாங்ளோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த தொ எடம் ஃபு புல்லாமே அந்த டிராக்டர் வச்சு ஃபுல்லாமே ஒ இது பண்ணிரு உழுதுருவாங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு பிளாக் பிளாக் அப்படி பிரிச்சிருவாங்க பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேரட் விதை வந்து அங்கங்க ஏ சொன்ன மாரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு ஒவ்வொரு இதுலாப்படி கொஞ்சகொஞ்சமா விட்டே வந்துருவாங்க அது ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாச சு
மூணு மாசங்களா அது எப்படி விளைஞ்சிருச்சுன்னனு உங்களுக்கு தெரியும்
அது வந்து அந்த கேரட் அந்த மேல அந்த பயிர் மாரி வரும்
அம்
ஆஹ் ஆஹ் இந்த செ மாரி வந்துரும் அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் தெரியும் மூணு மாசம் நாலு மாசம் இந்த இதுக்கு வந்து இத்தனை மாசம் இன்னொ உருளைக்கிழங்கன்னா இத்தனை மாசத்துல ஆகும் அந்த மாரி அவங்க அந்த இது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த டைம்ல வந்து நாங்க கரெக்ட்டா அத எடுத்துடுவாங்க கொஞ்சம் இந்த மழைல்லாம் ஜாஸ்தி வரும்போது என்ன அடுனே அதுெல்லாமே வீணா போயிரும் எங்களுக்கு மழை வந்தாலும் கஷ்டம் மழை வரலைனாலும் கஷ்டம்
இல்லப்பா இப்ப தன் மழை வந்ததுன்னா ஏன் அது வீணா போகுது தண்ணிக்குள்ள தானே அது இருக்கு
வந்துச்சுன்னா அது பூமிக்கு அடியில தானே கேரட் அத எல்லாமே அங்கதானே உள்ளதானே இருக்கும் ஜாஸ்தி வரும்போது எல்லாமே அந்த இதுக் ள்ள வந்துன்னா உள்ளேயே ஒரு மாதிரி அழுகன மாதிரி ஆயிரும் இல்லனா அந்த கேரட்டு வந்துஅந்த சேப்ல வராது மேல வந்து அப்டியே ஒரு பபுள்ஸ் இருக்குற மாரி அந்த மாரிலா வந்துச்சுனா என்ன ஆவோனா மார்கெட்ல வந்து அது எடுப் குடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா அதெல்லா எடுக்க மாட்டாங்க அதெல்லா வந்து அவுங்க வேஸ்டுன்ற அர்த்தோ அது வந்து நம்ம ஊர்ல இருக்குறவங்க வேணா எடுத்து சமைகுறதுக்கு அது இது நம்ம எடுத்துக்கலா யூஸ்ப்
ஆனா பா கேரட் கேரட்னாலே தங்கோங்ர தா அப்டீன்றாங்க தங்கத்துக்கு ஈக்குவலா சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்க என்ன இப் இப்டி சொல்றீங்க இது மாரி வந்தா அவ எடுக்க மாட்டாங்கன்ட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு
அஹ் அந்த இது ந மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க சொன்ன மா அந்த இதுவே நமக்கு போ அந்த அமௌண்டே நமக்கு அது லாஸ்லதா போகும் இந்த வெங்க வெள்ளை பூண்டு எல்லாம் போடும்போது அந்த வெள்ளை பூண்டு பஸ்ட்டு பொட்டதுல எடுத்து அ வெள்ள பூ போடுவாங்க அதை நல்லா காய வச்சு அதை விதைய மாரி பண்ணி அந்த பூண்ட வந்து அங்கங்க நட்டுருவாங்க அ அது வந்து அந்த பூண்டு வந்துரும்
ஓகே ஓகே அது உங்களுக்கு எவ் அது அது ஒரளவுக்கு அ அ ஓ உருளக்கெழங்குன்றது
உருளக்கெழங்கு வெ
அது எப்படி போடுவீங்க வெததானா அது எப்படி இருக்கும் சைசு அதுல அது எப்படி இருக்கும் சைசு ஊருளக்கெழங்கு குட்டியா அப்டியா ஏன்னா எனக்கு இதெல்லாம் பாக்கணு ஆச ச அது ஏன்னா எங்க ஊரு இது விவசாயம் நான் பாத்துட்டேன் வேர்க்கடல போட்ருக்கே எடுத்திரு கே அதுக்கு நம்ம வேர்க்கல போட்டு அது செடி வந்தது அந்த களப்பறிக்கனு சொ சொல்லுவாங்க சின்னதாக குட்டியா மம்முட்டி க கல கொத்து சொல்லுவாங்க கொத்தது அத வச்சு அந்த செடி டி எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துட்ருப்போ எங்க பா நாங்க பா எங்க பாட் ட்டி திட்டுவாங்க அங்க போய் வெற்றோன்ற பேர்ல அது வெட்டவே வ வராது எங்களுக்கு எங்க பாட்டி என்ன பண்ணும் அது நாங்க போய் நாங்களும் வெட்டுறோம் நாங்களும் செய்றோம்ன்னு சொல்லி சொல்லுவோமா போயிட்டு வெட் வு பள்ளம் தோண்டுவோம் அத வச்சு மேலே மேலோட்டமா அந்த செடியதா எடுக்கணும் எங்களுக்கு எடுக்க தெரியாது என்ன பண்ணுவோ நான் போய் அந்த செடிய எடுத் இருக்கிற அத மண் எடுக்கிறேன்ற பேர்ல அந்த செடியு வெட்டி விட்டுருவோமா எங்கள் பாட்டி திட்டுவாங்க சோ சோ சோ எப்படி செடிய யலா வெட்டி போடுற வெட்டி செடியெல்லா வெட்டி போடுற பாரு எப்படி இருந்த இந்த பொண்ணு அப்படின்றுவாங்க இல்ல பாட்டி நா கா அது பக்கத்துல இருந்துதா அந்த செடிய அத எடுக்க போனே இது வெட் இது உடஞ்சிருச்சு பாட்டி அப்படிபோம் அப்புரோ சிரிப்பா இருக்கும் அந்த வெ அந் இது எவ்ள நெல்லும் பாத்துருக்கோ நெல்லு நாத்து நடுவாங்க அது அ இது போட்டு அது தனியா வெதவிட்டு அது கொஞ்சோ புல்லு மாறி வந்தோடனே அது ஒரு ஸ்டேஜில்ல வந்து அத அத ப அதெல்லா ஒரு கட்டு மாறி கட்டி அத ஒரு தனியா நட்டு அதன் மாறி அந்தெல்லா பாத்துருக்கேன் ஆனா எனக்கு வந்து இந்த விவ இந்த இது விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப நாளா அது பண்ணணும்னு எனக்கும் ஆச
ப்பா எங்களுக்கு அந்த கேம் எப்படி என்றதா சொல்லி தாங்க எனக்கும் அது அது எனக்கு ஏதாதும் பண்ணிட்டானா எனக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும் அதுவு கத்துக்கிட்டா எனக்கு எல்லாமே தெரியு அப்படிங்கற ஒரு ஆ இதுவது இருக்கும் ஏன்னா நெறையா பாத் செடிங்கலா உளுந்து செடி போட்டிருக்கே உளுந்து வீட்டில எப்படி வேளையுனு எப்படின்றத நான் பாத்துருக்கே இப்படி போட்டா இது வருது அப்படின்ன்ட்னு எனக்கு வந்து கேரட்லா தான் பாக்கணு இந்த கேரட் உருளக்கிழங்கு. உருளக் உருளைக்கிழங்கு எப்படிப எடுப்பீங்க அது பூமிக்குள்ள நல்லா இதுவாயிட்டு வந்துருமே
ஆமா உருளைக்கிழங்கு எல்லாமே அது பூமிக்குள்ள அந்த நீங்க சொன்ன மாரி நாங்களு அந்த கள எடுக்கறது அதெல்லா செய்வாங்க கொஞ்சோ அந்த ஒரு அந்த மேல அந்த இதெல்லா வரும் போது அந்த சைடலலா வெட்டி விட்டு வெட்டி விட்டு அந்த களையள எடுத்து அந்த ஒரு கேரட் இன்னொரு கேரட்டு டச் ஆகாத மாரி அது எல்லாமே கிளீன் பண்ணி அதுவே நம்ம உருளக்க அதெல்லா போட்டதோட விட மாட்டாங்க டெய்லி அங்க வந்து காட்ல வேல இருந்துடே இருக்கு அந்த களல எடுக்குறது இந்த மாரி வேலலா நடந்துட்டே இருக்கு
இப்ப காடுலண்றப்போ இப்போ இப்போல ஆடு ஏங்க ஊருலலா ஆடு மாடுல மெஞ்சுதுன்பங்க அங்கால வந்து எப்படி அந்த காட்டுல முயல் இதல்லா இருக்
நறை ஹ முயல்ல ஒன்னு பிரச்சனை இங்க வந்து எங்களுக்கு இப்ப நறைய காட்டு எருமலா ஜாஸ்தி ஆயிருச் எங்க ஊர்லல்ல இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு ஹ அதனால ஃலமே அந்த எர்த் கம்பி மாரி போட்டு விட்ருவாங்க அது நைட் டைம்ல மட்டு ஆ இல்ல நைட் மட்டு ஹ மதியானம் டைம்லலா அது போடக்கூடாது அது வந்து ரொம்ப பவர்ஃ ஃபுல்ல போட மாட்டாங்க லை டச்யானான அதுக்கு அப்டி மாரிதான் அதாது அந்த மாரி போடலைன்னா அங்கல்லா விவசாயல நாங்க எதுவுமே பண்ண முடியாது ஆஹ் அந்த மாரி போட்டுதான் அப்பவுமே அதெல்லா அந்த எருமைகேல்லாம் அந்த இதெல்லா எதுவுமே ஆகாது அப்போ ஒரு சிலது வந்து உள்ள போய் இத கட்டனா என்னா அழிச்சிரும் எல்லாமே ஒன்ஸ் மெதிச்சிருச்சின்னா
ம் ஆமா ஆமா அதா கேக்குறாரு என்னானா க இப்ப எங்கள்தா அதாது நெலம் பக்கத்து பக்கத்துல நெலம் வச்சிருக்கோ பயிர் வச்சிருக்கோ அதனால ஒருத்தர் இல்லனு ஒருத்தர் பக்கத்துல வச்சிருக்கனால விடமாட் ட்டாங்க அப்பையு அது வந்து ஆடு மாடு வந்து தெரியாம வந்து அ கயிற அறுத்துக்கிட்டு வந்து வந்து மேஞ்சிரூ எல்லாத்தையு கடிச்சிடூ அத நெல் கதிரெல்லா கடிச்சிடு அது தா அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் போய் அந்த காவலுக்குன்னு போய் ஒக்காந்திருப்போ போய் ஒக்காந்திட்டு நடுமைத் அதுல உக்காந்துகிட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு உக்காந்துட்டு ப-எத எது வருது நம்ம உக்கார நேரோ தா எதுமே வராது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷோ அது கண்ண அசந்திரு ஓ அதுக்கு எப்படிதா அதுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது அட்த்த நிமிஷோ வந்து எங்க பாட்டி திட்டிக்கிட் ருப்பாங்க உன்ன காவ காக்க அ அனுப்பி விட்டா நீ எங்க போன மாடு வந்து மேஞ்சிட்டு போற அளவுக்கு என்ன எங்க போ போய் உக்காந்துட் வந்துட்டு எங்க போய் ஒலிஞ்சிட்டு வந்து ஓடி வெளையாட் பண்டு வரேன் வாங்க எங்க பாட்
உம் ந நாங்க இங்கேயு வந்து அந்த நீங்க சொல்ற மாரி நைட் எல்லா காவலுக்கு போவாங்க அங்கேயே ஒரு சின்ன குடிச மாரி போட்டுட்டு நைட்டு காவலுக்கு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா விவச சாயொ இங்கங்க எங்க ஊர்லங்கம் போது கொஞ்சொ கஷ்ட தா மல டைம்ல லா வந்து ரொம்போ ஹாட் ஒர்க் போடணு எல்லாமே செய்னு இப்ப எல்லா நெறைய எ பசங்க படிச்சு எல்லா வெளில அங்க இங்க ஜாப்கு ஐ டி அங்க இங்க போரதுனால அதெல்லாமே இப்ப எல்லாமே அங்கங்க குடுத்துட் போயிருவாங்க எங்களால செய்ய முடியாது இப்ப நம்ம எ எ நெலைம்யே இப்டி இருக்குன்னா இப்ப நாங்க எங்கேயாவ்து வேலைக்கு விரு போயிட்டார் நாலு நாங்க வந்து வேற யார்க்காவ் குடுத்துருவு அவுங்க அ இருக்கற வரைக்கு எங்களுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட்ன்னு குடுத்து அவங்க விவசாயம் பாத்துக்குவாங்க அந்த மாரிதான் நடக்குது இனி போக போக அதுவும் நடக்குமான்றதே டவுட்டா தா இருக்கு நாலாம் அப்டிதான் போய்ட் டுர்க்கெல்லாம்ங்க ங்க வேலைக்கு ம்ச் எங்கேன்னா விவசாயம் வந்து நம்ப எப்புமே அந்த ப் அமௌண்ட் எடுக்க முடியும் சொல்ல முடியாது இந்த தடவ நம்மோ போடுறப்ப கேரட்டுக்கு அந்த ரேட் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த அமௌண்ட் எடுக்க முடியும் இல்லன்னா நம்மோ போட்ட எல்லாமே லாஸ் ல போய்ரும்
செரிப்பா நா ரொம்ப நேரம் பேசுறன் போலருக்கு உங்க டைம் வேஸ்ட் பண்றன் செரி பாருங்க ஓகே நா அப்றமா பேசுறேன் எததுன கூப்புட்ற ஆன் பாய் வச்சிரன்